கேக்குதா
ஆ கேக்குது கேக்குது ம் தண்ணி வந்துச்சா அப்பலயே எங்களுக் தண்ணி வரல பக்கத்து பயப்புல அவங் புடிச்சு முடிச்சுட்டு எங்களுக்க குடுத்தாங்க அதனால போட்டு விட்டுட்டு இதெல்லா மேலல்ல ஏத்திட்டு இருக்கோ
சேரி சேரி முடிஞ்ச்சா வேலலாம்
ஆஹம் வேலஅவ்ளோ பெரிய ஆம் வேல அவ்ளோ பெரிய வேல இல்ல எங்க அம்மாவோட துணி இருக்குல்ல டெய்லி போட்டு போவாங்கல்ல
ஆமா
ஆஹ் அது கொஞ்சோ தொவைக்கறதுக்கு இருந்துச்சு அப்பறோ அச்சு டெய்லி போட்டு போறது தொவைக்கிறதுக்கு இருந்துச்சா அது மட்டு தொவச்சு போட்ருக்கே மீதி துணி எல்லா ம் நாளைக்கு அப்டி நாலன்னைக்கு தொவச்சுக்கலான்னு நாளைக்கி தொவைக்க முடியுமானு தெரியில
ம்
செரி நாள நாளைக்கு அப்டின்னு தொவச்சுக்கலானு இது பண்ணிட்டே
சேரி சேரி சாப்டியா
ஓ நா சாப்ட்டே
என்ன சாப்ட்டே
எங்கம்மா தெனைஅரிசில கிச்சடியு அதுக்கப்பறமா வந்துட்டு வெண்டக்கா அது இது மாறி
ம்
கூட்டா அது எப்டி சொல்ல கெட்டியா வெப்பாங்கல்ல அந்த மாதிரி சாப்டா நல்லா இருந்துச்சு அது நீங்க என்ன செஞ்சீங்க
நாங்க வந்து பாஸ்மதி அரிசில பொதினா போட் டு ம் பொரிச்ச மாரி
இது மாரி
குஸ்கா மாரி
ஓ ஓ இதெல்லா பண்றீங்க
அதெல்லா பண்ணுவோ
பாஸ்மதி அரிசிதா வெச்சிருக்கீங்களா வீட்ல
ஆ வெச்சிருப்போ அப்பா அரிசி கடைக்கிதான வேலைக்கி போறாரு ஆமா நல்லா இருந்துச்சு ஒட்டாம வந்திருந்துச்சு
ஆ பரவால்ல
அப்பறோ அன்னைக்கி நீ வீட்டுக்கு வருபோது ஒரு மாவு பெனஞ்சி வச்சிருந்தோல வீட்ல
ஆமமா
அந்த மாவு ரெண்டுனா தேய்ச்சோ இன்னக்கிதா தெச்சிருக்கோ ஆமா இன்னிக்கி சாய்ந்திரோ எ தங்கச்சி தேச்சுட்டு போய்ட்டா அவ தேச்சுட்டு போய்டா அவ்ளுக்கு சாப்புட்டு ரெண்டே ரெண்டு மாவிருஞ்ச்சு அது வந்து எங்க அம்மா வந்து தேச்சு எங்க அம்மா ஒண்ணு நா ஒண்ணு சாப்டோ
செரி செரி இது இவ இருக்கால்ல எதா சொன்னாலா நம்ம இன்னக்கி பிறந்தநாள் தான அந்த புள்ளத்
ஆமா என்ன சொன்னால புரில எல்லாருக்கு கூப்டே இந்த சொன்னாலா சொன்னாலான்னு கேக்கிறீங்க
ஆ ஹ ஏதாது சொன்னாலானா அவளுக்கு நம்ம இந்த மாரி பண்ணதே இல்லில ஆனா அவ அவ்ளோ ஒன்னு இதான மாரி தெரில அதிர்ச்சியான மாரில்லா எனக்கு தெரில
எனக்கு என்ன தோணுதுன்னா அவளுக்கு அவ்ளோ இதா தோணலையோ தோணுது ஆனா அவ எதுமே சொல்லல நானா இருந்திருந்தா கண்டிப்பா வந்துட்டு
அ ஹ இப்ப அவளுக்கு நம்ம பண்ணதே இல்ல இப்ப இந்த மாரி சேரி இப்ப ஏ பண்ணதே இல்லனாலு இந்த மாரி பண்றதுக்கு அவோ அதிகமா போனதே இல்ல எனக்கு தெருஞ்சு ஆனா அவுளுக்கு புடுச்ச மாறி நம்ம பாட்டு போட்டு எல்லாமே நம்ம பண்ணோ அப்போ அவ எதுவு பெருசா ஒண்ணு காம்ச்சுக்கல எப்பவுபோல இருந்
ஆமா காம்ச்சிக்லா நா வந்து நெனச்ச நமக்கி என்ட வந்து சொல்லுவானு நெனச்சனா அதுக்கப்ரோ
ஆ ஆனா அவ எதுவுமே சொல்லவு இல்ல எதோ அதா கேட்ட அவ ஏதா சொன்னாளா இல்ல நம்மனா எப்போ அவ்ளோக்கா எப்பப்பு போறோ அதனால சரி நம்ம சொல்லி மாட்டோ அவ அந்த மாறி வந்தது இல்ல நம்ம எது பண்ணது இல்லல்ல அப்பறம்னாலா எதோ சொல்லுவாலுந்த நானு நெனச்ச
நானு நெனச்ச வந்து இது இது பண்ணுவானு அனுப்புவா இப்ப அனுப்பு தெருஞ்ச அவுங்ள உக்காவிலயனு எடுத்துக்கலனு தோணுது ஆ ஆ அப்டியே வந்துட்டு நம்ம போத்தணு சைடு கேட்டா
அ அவ கேட்டாளா அவள்ட்ட பேசினியா
ஆ பேசும்போது என்னாச்சு எங்க அப்பா வேர கூட்டாரு நான் வந்து பேசிட்டு இருந்த என்ன பண்றே ஆ இ ஆ பாய் சொல்லிட்டு அது மட்டும் சொன்னேன்
சரி
அது எதுஇதாகாதுல பேர்லா சொல்ல வேணாம்
ஆ அப்போ எது ஆகாதா
தெர்ல எனக்கு தெரியு ஆகாதுனு நினைக்கிறே
இன்னைக்கு என்ன ஆச்சு அக்கா தங்கிச்சி இருக்காங்கல்ல அவங்க ரெண்டு பேரு சாய்ந்தரோ ஃபோன் பண்ணிட்டு இந்த மாதிரி வந்துட்டு நா வந்துட்டு உனக்கு இன்னைக்கு இது வந்து அப வந்து பேசி தரே இந்த மாதிரி தங்கச்சி சொல்ற இந்த மாதிரி என் கிட்ட இருக்கிற இது மொத்தையு நா உனக்கு பேசி பேசுவே உங்க கூட தா நா பேசுவே இன்னைக்கு இன்னைக்கு நைட் ஃபுல்லா அப்படின்னு சொன்ன அக் அக்கா வந்து நானு உனக்கு இது மாறி பேசி தரே இந்த மாதிரி நானு உனக்கு பேசின் தரே அப்டின்னு சொல்லி அக்காவு சொன்னா ரெண்டு பேருமே ஒரு பொய் பேசறதுல திறம படச்சவங்களா இருக்காங்க
இப்ப சொல்றத கேளு அந்த அக்காக்கு ஃபோன் பண்ணா அந்த அக்காவு போத்தனுபொண்ணு பேசிட்டு இருப்பாங்க சரின்னு சொல்லிட்டு தங்கச்சிக்கு ஃபோ பண்ணா அப்பா லைட் ஆஃப் பண்ணிருவாங்க கொஞ்ச நேரத்துல நாளைக்கு வந்துட்டு கண்டிப்பா உனக்கும் எனக்கும் பேச தரே அப்படி சொல்றா
ம் பொய் அவ்ள வாயா தெரத்தாலே பொய் ல இதுல நா வந்துட்டு முடிச்சுட்டு உனக்கு மெசேஜ் இது மெசேஜ் எல்லா பண்றே அதுக்கப்புறமா நம்ம பேசலா அப்படின்னுதா சொன்ன அப்றோ பார்த்தா இப்டி
காலையில பதினோரு மணிக்கு எழுப்பிருணுமாமா பேசி தராலாமா
காலைல எத்தன மணிக்கி
பதினோரு மணிக்கி சீக்கிரமாவே எந்தச்சுர்வாலாமா
அது சீக்கிரமாமா
ம் இப்படின்னா ரெண்டு மணி வரை ரெண்டு மணி வரைக்கு போனோ
ஓ ஓ நாளைக்கு வேணா நா காலையில இங்கே போய் எதாச்சு பாக்கலாமன் பாத்தே எ தங்கச்சிக்கு வந்துட்டு ந இதாப் பண்ணிட்டு வந்தன்ல அங்க இசேவை மையத்துல அங்க இன்ன எதாச் போய் பாக்கலாமான் பாத்தே
சே சே போய் பாத்துட்டு வா
வேற சம்ம தோழி வேற செருப்பு வேர கேட்டு இருந்தா அதுக்கு என்னன் பாக்கணு நா கேட்டே
என்ன சொன்னாங்க
ந இன்னு எனக்கு இது திரும்பம எதுவு வரல
சேர் சேர்
தகவல் எது வரல தகவல் பதில் எதுவுமே வரல இன்னு பாரக்கவே இல்லன் நினைக்கிறே வேலை முடியற டைம் இல்லில்ல அதனால கூப்பிட முடியாது ஆனாலு நானு கூப்ட்டு ஒன்னு பேசல
அப்லேவு வந்துட்டு நம்ம தெலுங்கு காலேஜ் ஃரெண்ட் ஒரு டைம் கூப்ட்டா
ஆ நாளைக்கி நம்ம எப்படி போவோ எனக்கு ஒரு இது
நா சொல்லிட்ட தெலுங்கு பாளையம் பொண்ணுட்ட தெலுங்கு பாளையம் பொண்ணுட்ட சொல்லிட்டே
இந்த மாரி உக்கடம் வர சொல்லியா
ஆ அக்கா பைய வந்துட்டு நீ நேரம் உக்கடம் வந்துரு இல்லைன்னா நா இங்க இருந்து வண்டி எடுத்துட்டு போயி மயல்க்கல் போயிட்டு அப்படி சுத்தி பேரு போகும் உக்கடனு என்ன பண்ணு பஸ்ல வந்து அப்படி இல்லன்னா ஆட்டோ ஷேர் ஆட்டோ புடிச்சு வந்துரு அப்படின் சொன்னே அது வந்துருமா உக்கடம் கேட்டே உக்கடம் வராது பிரகாசம் வரும்ன்னு சொன்னா சேர் நாங்க வந்து கூப்டுகரன் சொன்னே
இல்ல இப்ப நாளைக் கி வந்துட்டு நம்ம போத்தனுறு தோழி வந்து இல்லன் நினைக்கிறே அவதா காலையிலே போயிருவால அதனால அப்ப நம்ம வண் டில வந்துட்டு ஒரு வண்டியில ரெண்டு பேரு ஒரு வண்டியில மூணு பேரு தான போக முடியு அப்படி கேக்கறே
ஆம்மா ஆம்மா
அப்போ எடையில பாத்துதா போகணு கொஞ்சோ
ஆமா எனக்கு தெரிஞ்சு நம்ம இன்னொரு வண்டியில வந்துதா மூணு பேர் போவாங்கன் நினைக்கிறே ஏன்னா அதுதான கொஞ்சோ உக்காரக் வசதியானது
உக்காரக்கு வசதிதா ஆனா அதுல இருந்துச்சுன்னா வந்துட்டு இது கட்டணம் இருக்குல்ல விழுந்துட்டே இருக்கு இது இப்ப நம்ம கிட் நம்ம கிட்ட இருக்க வண்டினா வந்துட்டு இது இல்லல்ல
ஆமா விழுகாது வழுகாது ம் சேரி அப்ப நா பாத்துக்கலா நாளைக் சாங்கா
ஏன்னா அவ அந்த ரெண்டு பேர் போற வண்டிய முன்னாடி போக சொல்லிட்டு பின்னாடி வந்துட்டு நம்ம இந்த மாரி வந்து இருக் காங்களா அப்படிங்கிற மாரி பாத்துட்டே போனா போலான் நினைக்கிறே
ஆ அப்படிவேணா போலா பரவாலியே யோசிக்கிறே நா வந்து உன்ட்ட சொன்ன மாரியே
நா இந்த மாதிரி துணி அலசி குமிஞ்சு அலாசிட்டு இருக்கும் போது இதெல்லாமே யோசிச்சுட்டே இருந்தே
நா ஆர்வமா இருக்கு
எனக்கு வந்துட்டு ஏனே தெரியல எனக்கு எனக்கு வந்து ஒரு மாதிரி ஜாலியா இருக்கு எனக்கு நாளைக்கு சாய்ந்திரம் நம்ம ஏதோ ஒரு ஃபங் இது க்கு கொஞ்ச நேரோ போயிட்டு வர போறோ அதுக்கு எனக்கு இப்ப இருந்தே ஒரு மாதிரி உள்ளுக்குள்ளே தோணிட்டே இருக்கு நாளைக்கு நம்ப போ அப்பறோ நாளைக்கு நம்ம போ போறோ அப்டின்னு தோனி
என் அதா நா அந்த பொண்ணுட்ட சொன்னே நம்ம வீட்டு விசேஷ மாரி இருக்கு எனக்கு அப்படின்னு நா சொன்னே அதுக்கு அந்த பொண்னு சொல் வா இங்கெல்லா அப்டித்தா இருக்கு அங்க போய் ஒண்ணமே இருக்காது அப்படின்னு சொல்றாங்க
சேரி அங்க போய் ஒண்ணுமே அங்க போய் ஒண்ணுமே இல்லனாலு ஏன் நமக்கே அப்படி இருக்குன்னு எனக்கு தெரியல அவங்க நம்மகிட்ட அவ்வளவுக்கு ஒன்னு பண்ணல நம்மளு அங்க எதுவு போல ஒன்னு பண்ணல இருந்தாலு நமக்கு இங்க தனியா ஒரு மாரி இதா இருக்கே
எனக்கு என்ன தோணுதுன்னா நம்ம இந்த மாரி போனதில்ல அது சாய்ந்திரோ தெரியா அவ்வளோன்னு தெரிஞ்சவங்ககிடையாது அதனால என்னவோ உங்களுக்கு அப்டி இருக்கு போல
தெரிஞ்சவங்களோட இதுக்கு ரொம்ப தெரிஞ்சவங்களோட இதுக்கு போறோம்னா சந்தோஷமா இருக் ஹோம்லி சொன்னா சேரி அப்படிங்கலா இது வந்து நம்ம கொஞ்சம் ஓரளவு தெரிஞ்சவங்கதா நம்ம இதுவு ஃப்ரெண்டுக்கு தெரிஞ்சவங்க அதுக்கு நமக்கே இவ்வளவு சந்தோஷமா இருக்குன்னு தெரிலயே
எனக்கு தெரிஞ்சு நம்மளா ஒட்டுக்கா போறனால தா உங்களுக்கு சந்தோஷமா இருக்கு போல
ஆஹ் இப்ப நாளைக்கு அப்ப நம்ம பொத்தனூர்ல இருப்பால்ல அந்த புள்ள அவ வந்துட்டு அவங்க அம்மா கூட போவாலா என்ன பண்ணுவா
இல்ல அப்போ வந்து கா ஒரு மத்தியான டைம் போயிருவா இந்த நகைகல்லா வாங்கிட்டு போயிருவா வாடகைக்கு சொல்றதுதா அப்புறோ கிளாஸ் அவங்க வகுப்புல வந்துட்டு ரெண்டு பசங்க வராங்கலா கல்யாணத்துக்கு அப்போ வந்து அவங்க அம்மாவ கூப்ட்டுட்டு வந்துருவாங்களா
ஓ சரி சரி ம் அங்கே எதா தங்குற மாரி ஒரு இது இருந்திருந்தா கூட இவங்க எல்லா எடுத்துட்டு போயிட்டு காலைல கல்யாணம் முடிச்சுட்டு அப்டியே வர்ற மாரி இருந்ததுன்னா கூட பரவாயில்ல திரும்ப வந்துட்டு வந்துட்டு போகணுல
ஆனா அதெல்லா ஆகாதது அங்க போய் எப்டி தங்கரது நாளைக்கு இரண்டாயிரத்தி ஐநூறு பேர் வருவாங்கலாமா
கூட்டமா இருக்குமா மாநாடு மாதிரியா
ஓ அப்ப நம்ம தெரியவே மாட்டோ யாருக்கு
ப்ப அப்பங்க நிறைய இவங்க வருவாங்க காவலர்கள் வருவாங்க நாளைக்கு
காவலர்கள் வருவாங்க அப்ப நிறைய விதமான சாப்பாடு போடுவாங்க
இல்ல ஒரு மாரி இது கொஞ்சோ இவங்களளா காவலர்களா பாக்கும் போது கொஞ்சோ இதா இருக்கு யூனிஃபார்ம்ல இல்லலன்னா தா அவங்கள்ளா பாக்கும்போது இதா இருப்பாங்க கம்பீர்
அப்டிதா ஆமா ஆமா அப்டிதா இருக்கு
இவரு எடத்துக்கு நம்ம போ போறோ
உம் உம் எனக்கு சரியா கேட்க மாட்டேது நான் வச்ச உடனே மறுபடி கூப்பிடு
ஆ செரி